ஹலோ ஆ ஹலோ கேக்குதா சொல்லுங்க
ஆ நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கறப்பா
பசங்க நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க அ டிஃபன்ல்லா முடிஞ்சுதா நைட்டு
அ இனிமேதா சாப்பட்ணு செஞ்சாச்சு ஆனா சாப்பட்ணு இனி
ஓகே ஓகே சரி ஆ நானு அப்டிதா இனிமேதா சாப்பட்ணு பசங்க படிச்சுட்டு ஒக்காந்துட்டு இருக்காங்க சேரி ஆ முடு முடியட்டு முடிச்சுட்டு அடுத்து சாப்ட்டு
ம் ம் ம் சண்டே இன்னைக்கு எப்டி போச்சு சாட்டர்டே
சாட்டர்டே அஹ் ஓகே
ஓக்கே நாளைக்கு சண்டே
ஆமா சண்டே எங்களுக்கு வீட்ல இருக்குற மாரியே இருக்காது சர்ச் ச்சுக்கு போய்ருவோ காலைலயே அதனால போய்ட்டு நீங்களு சோ டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் ஆகு வீடு வந்து சேரது கப்புறோ சண்டே ஃபுல்லா சர்ச்சிலே போற மாரியே போய்ரு
ஆ மண்டே ஆஃபிஸ் போனு
ஆமா அப்டியே பிஸியா ஓடிரு ஒரு நாள் லீவு அந்த சண்டே சர்ச்சுல போற மாரி போயிரு அங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி ஆய்ரு
ம் ம் ஓகே ஓகே நானுமே ஒரு எங்க அத்த ஒருத்தங்க எறந்துட்டாங்க அங்க போயிட்டு மதிய தா வந்தோ
ம் இன்னைக்கு இந்த பாக்கியராஜு இறந்துட்டார்னு போட்டுருந்துதுல ஓ சரி சரி என்ன திடீர்னு
அவு அவுங்களுக்கு எதோ அட்டாக் போலருக்கே
லேடிஸ்க்கு வருதுல்ல என்ன வயசு இருக்கும்
அவருக்கு செவன்ட்டி அபோ இருக்கு நெனைக்கிற
அப்டியா
ஏன்னா இந்த கோவிடுக்கு அப் ப்ரோஜாய்த்து மாதிரி இருக்குள்ள ஜாஸ்
மா நேமா ஆ அததான்
அந்த இஞ்செக்ஷன்ஸ்சு
சிலது இந்த இன்ஜெக்ஷன் போட கூடாதுன்னு சொல்றாங்க அதா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருதுல்ல அதுல எதுவு அவுதா என்னன்னு தெர்ல
பெர்னா எங் எங்கா இருக்கறவங்களுக்கே நறைய பேருக்கு அட்டாக் வருதில்ல
ஆமா ஆமா ஆமா
ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் நெறையே எனக்கு தெரிஞ்சு எ கூட படிச்ச ஃபஸ் ஆ இப்ப கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு ஒலகோ இப்ப எங்கயோ போய்ட்ருக்குது
எங்கேயோ போயிட்டு
மறுபடியு ஏதோ வைரஸ் ஏதோ கிளப்பி வுட்ட மாரி சொன்னாங்க இல்ல இப்ப எல்லா ஏடத்துலையு பிவேர் அது இதுனு
உம் இப்பயே பிவேர் தா பரவிகிட்டு தா இருக்கு
ஆமா ஃபுல்லா எல்லா இடத்துலயு ஃபீவரு
போன்லே ஒர்க் நனமா
இங்கே ஒரு ரவுண்ட வந்துட்டு போச்சு உம்
உம் உம்
ஆடி பிறக்க போது அடி காத்து ஒத்து கிளம்பாங்க என்னவேனா ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ தெர்ல ஏதோ வாழ்றதுக்கு இதையு காரணோ சொல்லிட்டு நிக்க வேண்டிதா
ஆ உம்
என்னக
ஒரு நிம்மதியா இருக்ற மாரி இல்ல பழய காலத்ல ஆ பிரச்சனையா இருந்து பஞ்சமா இருந்துச்சு ஆனாலு வாழ்க்கை நிம்மதியா இரு இங்க வந்து நம்ம இப்போ எல்லாயி ர்க்கு இருந்தும் எதுவுமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கெடையாது ஹெல்த்தியான என்விரான்மென்ட்டு கெடையாது
அப்போல்லா எல்லா வெளியில படுத்துருப்பாங்க ஜாலியா இருக்கு
ஆமா எனக்கு தெரிஞ்சே என்னோட அருவிலே வந்து ஆ தெருவிலேயே படுத்து தூங்குவாங்க
ஆமா நாங்களா எங்க சித்
இங்க
எப் போனோம்னா பாத்துருக்கு ஒரு சாக்கு நீட்டா போட்டுருவோ நீட்டா சாக்கு போட்டுட்டு த ளவாணி வச்சிக்கிட்டு அந்த தெருவே படுத்திருப்போ
ம் ஆமா ஆமா இங்கேயு அப்டிதா தெருல ஃபுல்லா படுத்திருப்பாங்க முன்னாடி நா நறைய பாத் பத்துருக்க ஆனா இப்ப எங்க கொசு ஒரு பக்கோ பயங்கரோ
கொசு ஒரு பக்கொ நம்ம மொதல்ல தூங்கி ஏன்சாலே வீடு வரு அ
முன்னாடி வந்து இந்த இது புதுசா ஒரு பைப் கனெக்ஷன் குடுத்தாங்கல்ல உங்களுக்கு குடுத்தாங்களா இல்லையா எங்களுக்கு வந்து புதுசா ஒரு பைப்பு கனெக்ஷன் குடுத்தாங்க அதுல வந்து அந்த மீட்ரு வெச்சது இருந்தாங்கல்ல இல்ல அந்த சம்பு த நல்லத்தண்ணி பைப்பு புதுசா வந்து ஒரு கனெக்ஷன் குடுத்தாங்க எல்லா வீட்லயு குடுத்து ஒரு மீட்ரு வந்து வெச் ட்டு போனாய்ங்க அந்த மீட்ரு எங்க தெருல உள்ளது ஃபுல்லா
நீங்க வேற எங்க ஊர்ல வந்து சாமி செல வேல திருட்டிட்டு போயிட்டாங்க வெளியில வேழு ஆ சூலோ இருந்தத காணோ அதுதா சாமிக்கே இந்த நெலம நம்பளுக்கெல்லா எந்த நெலமன்னு
அதா யோசிக்கிறே பைப்ப பைப்ப நாளைக்கு தண்ணி வருனாய்ங்க இங்க இங்க பாத்தா ஒரு வீடலேயே மீட்டர காணு மீட்டர் எல்லத்தையு திருட்டிட்டு போயிட்டாங்க எல்லா வீட்லயு வெளியே இருந்தது எல்லாத்தையு தூக்கிட்டு போயிட்டாங்க
ஐயா யோ இங்கேயு அப்படித்தா இன்ஜின்னு பைப்பு எல்லா திருடுவாங்கே அந்த மாரி திருட்டு போனப்போ தா மேற்க ஒரு அம்மன் கோவில் இருக்கு அங்க சூலம் வச்சிருப்பாங்க அந்த சூலத்த காணோ தூய தமிழ்
ச பா ஒரு பக்கோ வந்து என்ன சொல்றது நாடு ஒரு பக்கமா முன்னேறிட்டு இருக்குன்னா இன்னோரு பக்கமா இது மாதிரி பயங்கரமா போயிட்ருக்
ஆமா பைக்க திரு டுவாய்ங்க இருக்கு என்னோட பைக்கே பூட்டியிருந்த பைக்க திருடிட்டு போய் டாய்ங்க எ வீட்ல ஒட்டி வெச்சிருந்தே
ம்
எவ்வளோ திமுற பாருங்க வீடு தேடி வந்து
ஒன்னு பண்ண முடியல
நம்ம ரெகு லேட் போயிட்டு வர்றதுக்குள்ள ரேட்டி ஆமா அதே மாரி பசங்களையு கவனிக்கணு என்ன சமையல் மதியோ
மத்தியோ இன்னைக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ்தா செஞ்சுட்டே தனியா நேத்தைக்கு வீட்ல வந்து ஃபிஷ்ஷா இருந்தது அப்ப நேத்துக்கு ஃபிஷ் செஞ்சனால இன்னிக் கு வந்துட்டு வெஜிடபிள் ரைஸுமே சென்ஜிச்சி ஆ செ
நீங்க எல்லா டேஸ்ஸுமே சாப்புடுவீங்கல்ல என்வி
ஆமா ஆமா ஆமா நம்ம அதெல்லா யோசிக்கிறதுல்ல நாங்க எத யோசிப்போ அப்டின்னா எல்லார் வீட்ல இருக்கறோமா
ஆ சாப்புட்னு
எல்லாரு வீட்ல இருக்குறோமா நாளைக்கு போக முடியுதா கடைக்கு வாங்கனோமா சாப்ட்டோமா அப்டிதா ஆமா இனியு வந்து அதுக் இது நாளு கெழமை எல்லா பாத்துட்டுல்லா இருக்க முடியாது
ஆமா ஆமா அதுனால தா வெளையாட்றோ இல்ல இங்க அப்றோ எடோ சாப்புறீ
இல்ல அதுக்கப்றோ எங்கள அத
ம்
அ நா சொன்னனால நான்வெஜ் எடுத்து செய்ய முடியாது அப்பவு வந்து வீட் டேஸ்ல எதாவது ஒரு நாள் அப்டி பாக்கும்போது என்னைக்கு எல்லாரு வீட்ல இருக்கறோமோ அப்பதா போக முடியு அப்டி அதனால நாங்க அத பெருசா இது பண்ற கெடையாது என்னைக்கு வீட்ல இருக்குறோமோ அன்னைக்கு நான் வெஜ் வீட்ல எல்லாமே எல்லாரு வேலைக் போற நேரத்துக்கு
இல்ல இல்ல இப்போ நா வந்து காமனா கேக்கறே இந் இந்த டைம் நம்ம சாப்ட மாட்டோ அப்டினு ஏதாச்சு வச்சிருப்பீங்ளா அதா இல்லல்ல நீ அவட்ட கேக்கனு
எப் எப்போ நம்ம ஃப்ரீயா இருக்கோ நமக்கு கெடைக்குதா பாரு கண்டிஷன்ஸ் எல்லா வச்சி சாப்பறது கெடையாது
வராங்க
நாலா ஆக்சுலி கொஞ்ச நாளா இப்டி யோச்சி வச்சிர்க்கே வெயிட் லாஸ் பண்ணணு நம்ம அதனால டயட் மெயின்டன் பண்ணணு அதனால சாப்ட அ ஹா அப்டி இல்ல அப்படின் நெனைப்பே அ அப்பதா நெறைய சாப்டுவே அப்டியே ஆ
ஆமா நம்ம என்னைக்கு அத விடுறோ அப்டின் நெனைக்கும் போதுதா நெறையா சாப்புடனு ம் நானே நெறைய டைம்ல என்ன வுட்டுருவோ வுட்டுருவோனு ஆ பாப்பா தா நல்லா சாப்புறா அப்பல்லா இருக்கு
அது இன்னைக்கு அப்போ யோச் சிட்டு இங் கேண்டீன் போயிட்டா அன்னைக்கு நம்ம வந்து டீ மட்டு தா குடிக்கணு வேற நாக்கு எதுமே எடுத்துக்க கூடாதுங் அன்னைக்கு தா கேன்டீன் போய்ட்டு ஒன்னுக்கு ரெண்டா சாப்புறதாருக்கு இனிமே டயட்லா
ஆமா
ஒரு டைம் வந்து வாய கண்ட்ரோல் பண்றது ஆ டைம் கூட சேத்து சாப்புட்ரு அதுக்கு அந்த டைம் நானு செலவு பண்ணாமலே பேசாம ஒரே மாரி சாப்ட்டு போய்றலா
ஆமா
அ
நல்லா சாப்ட தா எல்லாத்தையு நல்லா
ஆமா அதுதா நானா அப்ப இப்ப எல்லா நா அப்படித்தா யோசிக்கிறே ஏனா எல்லா வந்து ந ஒரு தரே எங்க சித்தி எல்லா பாத்தீங்கனா அவுங்கல்லா கவுர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ற நேரத்துக்கு ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்கு வேற எ தையுமே யோசிக்க மாட்டாங்க அ சாப்பாடு கெடையாது ஒண்ணு கெடையாது ஒர்க்கு ஒர்க்கு ஒர்ககு இப்ப வந்துட்டு வயசாயிடுச்சு ரிட்டையர்ட் ஆயாச்சு ஆனா இப்ப என்ன சொல்றதுனு நெனச்சது எதையு சாப்ட முடியாது சுகரு
ஆமா
அது இது உப்பு ப சாப்டக்க கூடாது சுகர் சாப்டக்க கூடாது ஒண்ணு சாப்ட முடில ஆ எல்லாத்துக்கும் சாப்ட முடிஞ்ச நேரத்துல எல்லாத்தையு சாப்ட்டு போய்க்கணும் அனுபவிச்ட்டு
எ பசங்க வந்து நல்லா நான்வெஜ் தா சாப்டுவாங்க
ஆ அதனாலதா நா இப்ப எதயும் ஒதுக்கி வக்கறதுல்ல இப்போதைக்கு நம்மளால சாப்ட முடியுது சாப்பறோ அது இனி வயசான காலத்துல சாட முடியுமனு தெரியாது
அதுங்களுக்கு நல்லா கார சாரமா கேக்குது பிரியாணியாவா கேக்குது மட்டன் தா புடிக்கு என் பொண்ணுங்களுக்கு அப்டித்தா எப்பயுமே பிரியாணி செய்ங்க பிரியாணி செய்ங்கம்பாங்க நாளை கூட ஒரு சண்டேவ பிரியாணி செய்ங்கங்கறாங்க பிரியாணி பிரி
ம்
ஜெல்லா
இங்கயு அப்படிதா இங்கயு அப்டிதா பிரியாணி தா எல்லாத்துக்கு எங்களுக்கு வந்து பிரியாணில மேல ஒரு அது என்னத்த சொல்றது தெர்ல பிரியாணி செஞ்சு குடுத்தா எப்பனாலு அது காரமா இருந்தாலு பிரச்சன இல்ல அது எப்டி இருந்தாலு எறங்கிடு அ இதே இது நம்ம வேற ஏதாது கொஞ்சோ சாம்பார்
ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு பொண்ணு வெஜிடேரியன் மாதிரி
ம் ம்
இனி அப்டி இருக்கு நமக்கு ஒரு மாரியா செய்ற்துக்கு அது அதுங்க வளறப் பிள்ளைங்க அப்பறம் என்ன பண்றது
ம்
அது நம்ளாம் சாப்ட்டு பாத்தாச்சு அதா இனிமே தா சாப்பணும் சாப்ட்டு பாக்கணும்
ஆமா
அவங்க கேக்கற்த செஞ்சு குடுக்க வேண்டிதுதா
சேரி சேரி பசங்க என்ன படிக்கறாங்க என்ன படிக்கறாங்க
செவன்த் ஒருத்தவங்க தேர்டு ஒருத்தவங்க
சேரி சேரி சேரி அ கேட்ட
ஆ உங்க பசங்க
அதுக்கு சிக்ஸ்து ஒரு பொண்ணு பையன் இப்ப தா எல்கேஜி போறா
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே நைட் என்ன டிஃபன் பண்ணிட்டுருக்கீங்க
ம் நைட்டுக்கு நா தான நாளைக்கு மார்னிங் எழுந்துட்டு செஞ்சுட்டு இருக்க கஷ்டமா இருக்குமா அதனால நா இப்போ வந்து ஆ அதா தக்காளி சட்னி செஞ்சு வச்சுட்டேன்னா மார்னிங் எழம்பி இட்லி மட் டு ஊத்திவச்டோனா இந்த ச தக்காளி சட்னி ஆ பாத்துக்கலா ஆனா இப்பந் ஆமா ஆமா வெளிய வச்சாலு ஒன்னு செய்யாது ஏனா தேங்கா எதுவு போட மாட்டோல்ல வெறு வங்காயோ தக்காளி போட்டு
முச்ட்டு படுத்துட்டனா மார்னிங் வந்து லேட்டா எழுமுனாலு பிரச்சன இல்ல இல்ல லேட்டா எழுமுனா பிரச்சனயாயிரு
ஓகே பாருங்க பசங்களுக்கு செஞ்சு குடுங்க ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ லோ